கம் அ வணக்கம் கேக்குதா கே அ கேக்குது கேக்குது நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கே எங்கு டே கோ ரொம்போ லோவாருக்கு இல்ல கொஞ்ச சத்தமா பேச முடியுங்ளா
இப்ப கேக்குதுங்ளா கரெக்டா
ஆ இப்ப கொஞ்ச ஓரளவுக்கு பரவாலன் சொல்வ ம் இன்னங் கூட கொஞ்ச நல்லா பேசலா
ஆ இப்ப கேக்கும் பாருங் கரெக்டா ஓகே ஆ ஓகே ஓகே சரி ஓகே சாப்டிங்ளா
சாப்பிட்டாச்சுங்க தோழர்
ஓகே கே
தலைப்புக்குள்ள போயர்லான் நெனை
ஆ தலைப்புக்குள்ள போயிர்லா அதா நம்பளோட பாரம்பரிய உணவு பசிக்குஸ் பாரம்பரிய உணவு பிடித்த உணவு ம் ம் அப்டி பேசலா ம்
ஆமா ஆக்சுவ்லா வந்து நம்முளுடைய பாரம்பரிய உணவுனாலைங்க ரொம்ப எளிமையான உணவதா சொல்லுவ அதா ரொம்ப எளிமையா அதாவ்து எளிம இந்த செ அ என்ன அர்த்த சொல்ற அப்டினா நம்ம உடல் செரிமானத்திற் கு எளிமையான உணவு அப்டின்ற மாதிரி நா சொல்ற அதாவ்து ரொம்போ சமைக்கெற்து சிரம்மா அப்டி அந்த எளிமை நா சொல்ல வர்ல ஆ நம்ம உடல் செரிமான த்துக்கு உடல் ஆரோக்கியத்துக்கி எளிமையான உணவு இக்ற மாரி நா சொல்றே அ எனுக்கு ம் பாரம்பரிய உணவுகள்லியே வந்து ரொம்பவும் பிடிச்ச உணவு எது அப்பின் வெச்சுக்கே இந்த ராகி கூழு அது ரொம்ப பிடிக்கு எனக்கு இந்தவி அடிக்கிற வெயிலுக்கு யார்னா குடுப்பாங்களான் சொல்ட்டு எனக் மனசுக் கடந்து ஏங்கு அதுல வந்து என்னன்னா அ ம் ப்ப ராகி கூழோட கொஞ்சோண்டு மோரு அப்புறமேட்டு வந்து கொஞ்சோ எலுமிச்சு ஊரக்கா இல்ன்னா பழைய மா கா ஊருகா அ வல்னா வந்து அந்த இந்த சைடிஸ் சேலம் ஈரோடு திருப்பூர் சைடு எல்லாம் போனீங்க அப்பிடின்னா அந்த இது குடுப்பாங்க பாத்தீங்னா வறத்து வெச்சு இது குடுப்பாங்க அந்த சில வத்தல்லா வெச்சிருப்பாங்க ம்மா மிளகாய் வத்தல்ஸ் எல்லா வெச்சிருப்பாங்க அதெல்லா கடிச்சு குடிக்கிறதுக்கு வந் து அவ்ளோ சொர்க்கமா இருக்கு அந்த அடிக்கிற வெயிலுக்கூ அந்த நீராகரத்துக்கூ அ அ அது பீட் பண்ணிக்கித்துக்கு யாருமே இல்ல அதனுடைய அத அது ஜீர்ணோ ஆகறதுக்கூ அதனுடைய இளகிய பசிக்கி போய் அது எறங்கறதுக்கு அதுக்கு அ அ அ ய் திணை அரி திமே இல்லதா ஆ சொல்லுவே எனக்கு அவ்ளோ புடிக்கு அந்த அ கூழு அ என்றது எ உங்ளுக்கு எதாச்சு அப்டி எதாச்சும் ம் முத்தாய்ப்பான உணவு எதாச்சி இருக்குங்ளா
கண்டிப்பா இருக்கு நீங் சொன்னா மாரி அந்த கூழ்னா எனக் ரொம்ப புடிக்கும் இப்ப நானு நேத் அ ரெண்ணால் முன்னாடிதா குடிச்சே அந்த கூழ் நானு எங்க வீட்டு பக்கோ இருக்கு ஒர் ரெண் நாள் முன்னாட தா குடிச்சே அ நீங்க சொன்ன மார் அந்த வத்தல் குடுத்தாங்க அப்றொம் மிது குடுத்தாங்க கொடல் குடுத்தாங்க அ மாங்கா கொடல் அந்த மாரி எல்லா குடுத்தாங்க அது செம்பு என்ன ஒரு முப்புருவா தா ஆனால் அந்த நெ இந்த வெயில் காலத்துக்கு நல்லா இஞ்சா அதே மாரி களிப் பிடிக்கு எனக்கு என களி இருக்குங் தெரிங்களா அது அது பத் த்திங்கன்னா அந்த அ கறி கொழம்பு வெக்கிற அன்னிக்கி சாப்ட்டா அவ்ளோ சூப்பராருக்கு அந்த கறி கொழம்பு அந்த களியோடு சேத்து சா அவ்ளோ சூப்ரா இருக்கு அது புடிக்கு அப்றோ கம்மஞ் ஜோறு அது இன்னு ந அ அருமையான உணவு சொல்ல போனா அதெல்லாம் பாத்தீனா இப்ப ரொம்ப கிடைக்கறதில்ல வெளிய எங்யோ ஓர் எடத்துலதா இருக்கு அ ரொம்போ கொறஞ்சிரிச்சி இப்ப யாரு விரும்புறது இல்ல அஸ் சொல்லப்போனா யாருமே இப்ப இப்ப இருக்க பசங்கெல்லாம் யாரும் விரும்பறதில்லை நம்ப நம்ப சாப்ட்ருக்கோம் நம்ப அத உடம்போட உணவோட நம்பளுக்கு இது தெரியும் எப்டி இருக்கு எப்டி ஒடம்புக்கு எப் டீ நல்லா தானே ஆனா இப்ப இருக்க பசங் கிட்டல்லாம் அது இல்ல இது என்னெ எல்லா இப்டி கொழ கொழன்ட்ருக்கு கலர் இப்டி இருக்கு அப்டின்னு இப்ப இருக்க பசங்க கலரு பாத் சாப்பறாங்க
நா என்ன சொல்றேன் ஐஸ்கிரீம்தா கொழ கொழன்ட்ருக்குது ஏன் அது வே வேண்டான்னு சொல்றீங்களா அது வேண்டான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்
ஏம்மா சொல்ல மாட்டேங்காங்க அது எப்டின்னா அந்த அந்த தொலைக்காச்சில பாத்தீஙகன்னா அந்த ஆட் விளம்பர குடுக்குறாங்கல்ல அந்த விளம்பரத்துலேய் பசங்கள அப்டியே இது பண்ணீர்றாங்க மயக்கிர்றாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் அந்த இதுலயே இது பண்ணிட்றாங்க க்ளா
ஆம்மா நாக்கு ருசியெ ஒரு பக்கம் இருந்தால்தான் இந்த அது வந்து இது மிகைப்படுத்தி காமிச்சு இது ஒரு தாழ்வான பொருள் இழிவான பொருன்ற மாதிரியே ஒரு பு்ரொஜெக்ஷனை வந்து அவங்களுக்கு கிடைச்சிடுது இதனாலயே என்ன பண்ற தாங்க இந்த உணவுகள் எல்லாம் தவிர்க்கிறாங்க ஆனா ஒரு காலப்போக்கல வந்து அதனுடைய தேவைகள் ருசிகள் அப்புறமட்டு அதனுடைய எங்கிருந்து வந்தது அதெல்லாம் வந்து அறிகிறப்போ வந்து இதை அடிச்சுக்க எந்த எதாவ எதால முடியாதுடா அப்படின்ற மாதிரிதான் பேச தோணும் இல்லைங்களா
கண்டிப்பா கண்டிப்பா ப்ப இன்னும் அவங்க பத்த ன்னா என்ன போக போக அதபத்தி தெரிஞ்சுக்குவாங்க இப்ப நம்ம உணவு பத்தி அவங்க படிப்பாங்க இதெல்லாம் பத்தி இப்படியெல்லாம் இருந்துச்சு உணவு அப்படின்னு அப்ப தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி உணவு இரு அ தானேம்
இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த கலி மாட்டட்டு கூழ் அப்படின்ன ஒ நீங்க என்ன சொன்னீங்க கம்மஞ்சோரு இதுலல்லாம் எவ்வளவு எளிமையான தரி க்சுவலா வந்து அது ஒரு ஃபேட் கிடையாதுங்க எந்த விமான ஒரு இ மினரல் ச அதிகமாக இருக்கும் சிறுதானியங்கள் செய்ய செய்யற அது மினரல்ஸ் அதிகமா இரு கலோரி அதிகமா இருக்கும் உங்களுக்கு அதாவது நின்று ஜீரணமாகும் நார்சத்து பொருட்கள் அதிகமா இருக்கும் இப்படி நம்ம உடம்பு க்கு தேவையான அத்தன விதமான ஒரு சேர்மங்களும் அதாவது நல்ல வி நல்ல நல்ல நாயட்டு சொல்லறதுங்க ஆஹ் நமக்கு நல்லதுக்கு செய்யிற பொருட்களாக வந்து சேர்ந்து இருக்கும் அதுல அஹ் எளிமையை செய்யறத எளிம ரொம்ப எளிம தான் பெருசா நீங்க ஒண்ணும் குக்கர் லாம் வச்சு டம்மா வந்து விசில் வற அளவுக்குல்லாம் அது பெரிய உணவுலாம் கிடையாது என்ன அந்த பழைய பாரம்பரிய சேத்து சில பேருக்கு வராது அந்த பக்குவம் வராது ஆனா செய்யறது எளிமே சாப்படுற எதுமே
ஆஹ் உண்மைதான் அதெல்லாம் நீங்க சொன்னமாரி அந்த கலி செய்யபோதுல்லாம் பாத்தீன்னா கிண்டுவாங்க அது கிண்டும்போது பாத்தீன்னா நம கைக்கு ஒரு எக்சசைஸ் மாதிரி சொல்லப்போனா அப்டியே நம்மள அப்படி சோல் இருக்க அந்த தோல் பட்டைக்கு எல்லாம் நல்ல ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஆஹ் அதெல்லாம் நமக்கு க்கும் நல்லது சாப்பிடும்ப போதும் நல்லது நம்ம செய்யும் போது நம்ம கைக்கு உடம்புக்கும் நல்லது ஒரு உடற்பயிறி மாதிரி ஆகும்
ஆமா இதை நீங்க வீட்ல செய்ய சொன்னீங்கன்னா வீட்டு சைடுல இருந்து அடிச்சிட்டுவாங்க நம்மள அப்பலாம் அஹ் நீங்க இப்ப வித்தியாசம் செய்யறாங்க அது எப்படி செய்றாங்க அப்டின்னா நல்லா கரைச்சிவாங்க கலிங்குற பேர்ல வேற ஏதாவோ கொடுப்பாங்க அத ஆஹ் டிஃப்ரெண்டா இருக்கும் வந்து பால்மாதிரி பந்து மாதிரி ஸ்பாஞ்சு மாறி இருக்கும் இது இங்க எப்டின்னா அப்படி இந்த இட்லி மாவு காசு எதுவுமே ஊத்துவாங்க அது அப்படியே குக்கர்ல இருக்குதுங்க தெரியுமா உங்களுக்கு களிய குக்கர்ல வச்சு பார்த் அஹ் எங்க வீட்டு எல்லாம் எப்படித்தான் கத்தக்கிட்டாங்கன்னு தெரியல அந்த டெக்னிக்க குக்கர் தான் வைக்கிறாங்க இது அது நாள் அப்படின்னு சந்தேகம் வந்துடுச்சு அவன் களி பேர் வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் களிய குக்ர்ல்ல இருக்கும் குக்கர்ல வச்சு கெட்டுப் போச்சு
இப்பதான்
குக்கர் மேல வந்து விசில் போடணும் அது கத்தனும் அது முடிஞ்சது அந்த மாரியான உணவு பாரம்பரியம் இது வந்து நவீன பாரம்பரிய உணவு
நவீன பாரம்பரியமோ அப்டி சொல்லிக்கலாம் ஆஹ் ஆஹ் ஆனா எங்க வீட்ல அது கூட செய்யறதில்ல ஆனா விளைவி வித்திட்டு வருவாங்க வீட்டு பக்கோ களி வித் வித்துட்டு வருவாங்க அவுங்ககிட்ட வாங்கி சாப்டுவோம் அத நல்லாருக்கும் அவுங்க பாரம்பரிய முறைப்படி அந்த இதுல்லாம் கிண்டுவாங்க வான்டு வந்து நல்லா இரு அந்த கொலகொலன்னு நீங்க சொன்ன மாறி அந்த பான்சு மாரி நல்லா இருந்தது அவுங்ககிட்ட தான் வாங்கி சாப் ஆஹ் தண்ணில போட்டு வச்சிருப்பாங்க அது நம்ப மதியம் சாப்ட்டா கூட நல்லா இரு கு நைட் சாப்ட்டா கூட நல்லாருக்கும் அப்டியே கெட்டு போகாத உணவு உம் ஆமா நம்ம அடுத்த நாள் கூட வச்சுக்கலாம் அது அவ்ளோ இதா இருக்கும் ஆனா இப்ப இருக்க உணவெல்லாம் அப்டி இல்லயே காலேல செஞ்சா மதியம் கெட்ரூது
இல்ல ஆக்சுவலா உண்மய ஒரு சொல்லப்போனா வந்து கெட்டுப் போற உணவுலயே நல்ல உணவுகள அதனுடைய ம வந்து இது அந்த வந்து இது க என்ன சொல்றது அப்டினா அந்தப் பாதுகாப்பு ஃபெசலிட்டிஸ்ல்லா எதும் இல்லன்னா அது வந்து சீக்கிரமா செரிமானத்துக்கு வரக்கூடிய பொருள்னு அர்த்தோ அஹ் அஹ் அது கெட்டுப் போகுதுங்கிறதுனால வந்து அது மோசமான பொருள்னு சொல்ல முடியாது இது தனிக்குள்ள ஏன் போட்டு வைக்கிறது அப்டின்னா அந்த அந்த இது கெடாது அவ்ளோ சீக்கர
கெடாது ஆமா
பாத்தீங்க அப்டின்னா இது பாத்துறுக்கீங்ளா இந்த புட்டு குடுப்பாங்க பாத் றுங்களா ரொம்பவு சாதாரண ஒரு உணவு புட்டு அப்பறமேட்டு இடியாப்போம் இடியாப்போ கொஞ்சோ செய்ரது சிரமோ அஹ் இடியாப்போம் வேற என்ன உணவுகள் பாரம்பரிய உணவு இந்த ஆப் போம் இட்லி இந்த இட்லி ஓகே தோச வந்து நவீன உணவா அது பாரம்பரிய உணவா ஒன்னு தெரில
பரிய உணவு இல்ல இப்ப வந்த உணவு தான் சோ தா அது இப்பெல்லாம் பாத்திங்கன்னா இட்லி தான் அப்பல்லாம் இப் தோச தான் இப்ப வந்தது ச் இட்லிலா முன்னட இருந்தே இருக்கு தோச இப்போ வந்ததுதான் அது ப பணியாரம் கூட சொல்லலாம் பழைய கால உணவுன்னு சொல்லி
ஆமா ஆமா ஆமா அதுக்கு முன்னாடிலா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க இட்லியே வந்து எங்க அம்மாலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டே வந்து செஞ்சருவாங்க ஆம் இட்லி வந்துட்டு தேங்காய் அப்புறமட்டு கடலப்பருப்பு வெள்ளம் இதெல்லாம் போட்டு அஹ் சோராக்கி முடிச்சறாங்கலா இல்லையா முடிச்ச உடனே வந்து அந்த தனல் இருந்துகிட்டே இருக்கும் நெருப்பு தனல் இருந்துகிட்டே இருக்கும் அதுலே என்ன பண்ணுவாங்க இன்னொரு வெரகு ஒன்னு போட்டு இந்த இட்லி போனா ஊத்தி வச்சவாங்க ஊத்தி வச்சுட்டு மறுநாள் காலையில எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படியே இட்லி ஃபுல்லா ஊத்தி வச்சுருவாங்க கேக்கு மாறியே இருக்கும்
உஹம்
அப்படியே அருவாமண்ண வெட்டி வெட்டி என்ன பண்ணுவாங்க காலங்கட்டி ஐயோ அத சாப்பறது எப்படி இருக்கு தெறீங்களா ரொம்ப அருமையா இருக்கு இடல்லாம் அவங்களே செய்வாங்க சந்தேகமா இருக்கு எனக்கு
அஹ் அதான் அல்வா புட்டுபாங்களே அதுவும் அது எதுவும் சொல்லுவாங்க ஆனா தேங்காய வந்து சின்ன சின்ன வெட்டி போட்டு அந்த இதுல போட்டு அது நல்லா ஸ்வீட்டா இருக்குங்களா
இனிப்பா இருக்கும்ஹ் நைட்லயே வந்து ஊத்தி வச்சு ங்க விடிய காலைல சாப்பிடுவாங்க அதாவது ஒரு ஆறு மணிக்குல்லா வெட்டி கொடுத்துவாங்க அதை
ஆஹ் நானும் சாப்பட்டுருக்கே உஹ் சாப்பிட்டுருக்க சாப்ட எங்க வீட் வீட்லயே செய்வாங்க ஃபங்சன் டைம்ல செய்வாங்க பெஸ்டிவல் டைம் ல செய்வாங்க அஹ் எங்க வீடு பக்கலாம் அத அல்வா புட்டும்பாங்க அது வந்து இங்க
போட்டாது உம்ம்
சொல்லுவாங்க ஃபங்சன் டைம் பெஸ்டிவல் டைம் செய்வாங்க அது செய்றாங்க கோவில் செஞ்சு கோவில்ல குடுப்பாங்க வீட்டு வீட்ல பூஜைக்கு அந்த மாதிரிலாம் செய்வாங்க
ஆஹ் ஸ்பாஞ்ச் மாரி தான இருக்கும் அது
ஸ்பாஞ்ச் மாரிதான் இருக்கும்
ஆமா மிருதுவா இருக்கும் சாப்டுற நல்லா இருக்கும் அது வந்து கள்ளப்பருப்பு தேங்கா இதெல்லாம் போட்டு அது அது ரொம்ப சீம்பால அது ஆல்மோஸ்ட் ஒன்ன தான் இருக்கும் பாக்கறதுக்கு அதே புரோசிஜர் தா இதுக்கு சீம்பால் வந்து பாலு இது வந்து இட்லி மாவு ஊத்துவாங்க
உஹம் உம்
ம்ம்
சீம்பாலும் ஒரு பாரம்பரிய உணவுதான் சொல்ல போனா அதுவுமே நல்ல உடம்புக்கு நல்லது உஹம் ஏன்னா இப்பல்லாம் யாரும் செய்றது இல்ல வெளில தான் வாங்கிக்குறாங்க சீம்பால் யாரும் வீட்ல செய்றது இல்ல பாரம்பரியமா வீட்ல செய்றது இல்ல எல்லாம் வெளிய
ஹ ஆமா ஆமா நான் ஆக்சுவலா அதெல்லாம் வ ரொம்ப நம்பிஸ் பண்றேங்க அந்த பாரம்பரிய உணவுல எங்க பாட்டி செஞ்சாங்க அப்படி எங்க அம்மா செஞ்சாங்க இப்ப வந்து அதெல்லாம் அதுக்கு வாய் பலாம் போயிடுச்சு பாரம்பரியம் வெனச்சு அத ஒரு எங் எங்க குடுவ பொருளாதா மாறி போச்சு
மாறிச்சு ஆமா ஆமா உம் உம் சரி நம்ம தொடர்ந்து பேசுவோம் உம் கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ்ஹ் உம் நன்றி